இருக்குங்க மீனு எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்
நா நல்லா இருக்கேன்பா என்ன சாப்ட்டீங்க நல்லா இருக்கங்கப்பா
நல்லா இருக்காங்களா ம் நானு என்ன சாப்பிட்டே ஈவினிங் வந்து ஒரு டீ குடிச்சே ஒரு கருப்பு கொண்ட கடல கொஞ்சோ ஸ்நாக்ஸ் சாப்ட்டே அவ்ளோதா மதியோ என்ன சமையல் செஞ்சீங்க நீங்கதா அழகா சமைப்பீங்களே எனக்கு பிரியாணி ரெசிபி எல்லா வேற சொல்லிருக்கீங்க
ம் இன்னிக்கு நாங்க சிம்பிளா தாப்பா செஞ்சோ முள்ளங்கி சாம்பார் சாதம் இல்லப்பா நம்பெல்லா நான்வெஜ் வெஜிடேரியன் இல்லப்பா நாங்க வெஜிடேரியன் தா சாதம் சாம்பார் முருங்கக்கீர செஞ்சே இன்னிக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு அது முருங்கக்கீர அதனால நா அது செஞ்சு சாப்ட்டே முருங்கக்கீர வெண்டக்கா பொரியல் செஞ்சே
ஆமா ஆமா இப்பெல்லா எங்க முருங்கக்கீர வீட்ல கெடைக்குதுங்க ஆ சிட்
இப்ப எல்லா மரோ வளக்க மாட்டுக்குறாங்க எங்க வீட்ல எல்லா மரோ நாங்களே வளத்துருக்கோம்ப்பா நாங்க அதுக்குன்னே ஒரு எடோ நாங்களே ஒரு ஏக்கரா வாங்கி எட விட் ட்டுட்டு இப்ப அந்த மனையில நாங்க வீடு கட்ல செடியே வளத்துருக் எல்லா செடி மரோ கொடி நாங்களே வெச்சு செஞ்சுக்கிறோம்ப்பா
சூப்பர்
இதனால எங்ளுக்கு கொஞ்சோ மா அந்த முருங்க கீரைக்கு எல்லா அலையல்லா வேண்டா காலையில எழுந்தவுடனே முருங் கீரைய எடுத்து ஒரு சூப்பு வெச்சு குடுச்சாவே கொஞ்சோ எனர்ஜி எனக்கு
எனர்ஜியா இருக்கு ஆ ஹா
ம் ம்
நல்ல அயன் வேற எனக்கு கெடக்கலப்பா இங்க
ம் நல்லா அயன் சக்தி முருங்கக்கீரன்றது ரொம் ரொம்போ ரொம்போ ரொம்போ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது யா இப்பல்லா
ட்டோ மாடி தோட்டோ பண்ணலான்டிருக்கே நீங்க எதாவது ஒரு ஐடியா குடுத்தீங்கன்னா எப்டி பண்
நல்ல ஐடியா நல்ல ஐடியா நல்ல டைம்ல தா பேசுனே நானு உங்ளுக்கு கண்டிப்பா பண்லா, கண்டிப்பா பண்லா, கண்டிப்பா பண்லா முருங்க மரன்னா ஃபுல்லா மரமா வளக்க தேவ இல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதாது இப்போ நம்ம நெலத்துல நேரடியா வைக்கும்போது பயிர்கள் வந்து அது போதுமான எடத்த இல்லாத அந்த மண்ணோட தரத்த பொறுத்து அந்த மரோ வந்து வளர ஆரம்பிச்சுடு பெருசாவோ இல்ல அதுக்கு ஏத்த மாரியோ இப்ப மாடி தோட் டோனு வரும்போது நெல கெடயாது நம்ம ஒரு கான்கிரீட் மேலதா போட்றோ அத இப்ப புரியுதுங்களா அது வந்து நம்ம என்ன பண்றோ ஒரு தேவையில்லாத யூஸ் அண்ட் த்ரோ அப்றோ ஒண்ணுல யூஸ் பண்ண தா ஒரு தொட்டிய உருவாக்குறோமோ அதுல மண்ண நெரப்பி அதுல ஒரு வெதய போட்டு அதுல கொண்டு வரு இதுதா வந் து மாடி தோட்டோனு சொல்றாங்க புரியுதுங்களா இதுல வந் து நெறையா மர நெரப்பி உரோ வந்து நம்ம வந்து இப்ப கடைகள்லா நெறையா கெடைக்குது இப்ப கவர்மெண்டே நெறையா அந்த உர எல்லா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா நெல த்துக்கு ஓகேங்ளா இப்ப அது கூட வாங்கினு வந்து கூட நம்ம போட்டுக்கலா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து ம், இந்த மாட்டு சாண கெடைக்குதுங்களா அது ரொம்ப ஒண்டர்ஃபுல் ப்ப அது வந்து அமே அது நல்ல உர அதுதா நல்ல உரமே வந்து அதுலதா ஆமா அதுலதா வருதே அந்த சாணத்த மட் டு நீங்க ஒரு கேஜி ரெண்டு கேஜி நீங்க எங்கனா மாடு இருக்கற எடத்துல நீங்க சொல்லி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து காய போட்டு அத வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெஜமாவே ரொம்ப அற்புதமான உரம் நம்மளுக்கு வந்து எந்த ஆர்கா நம்மளுக்கு வந்து அந்த எப்டி சொல்றது எந் த ஒரு வேதியல் பொருள் இல்லாம டேரைக்டா ஒரு நல்ல கெடைக்கிற ஒரு இது வந்து அது ஒண்ணு தா அழகா எடுத்துக்லா மாட்டு சாணோ எடுத்துக்லா ஆட்டு சாணம் எடுத்துக் இந்த ரெண்டு சாணமு வந்து ரொம்ப நல்லா பொருட்களிருந்துதா கொண்டு வரு இப்போ இப்ப இப்ப நீங்க முருங்கக்கீர பொறுத்த வரையு நீங்களுக்கு இவ்ளோ எஃப் போர்ட் எடுக்கணுனு அவசியமே கடையாது நீங்க அத கொண்டு அந்த முருங்க முருங்க முருங்க காய் சாப்ட்டுருக்கீங்களா அந்த முருங்கக்காய் வந்து முத்திட்டு இருக்கு முத் தின காய வந்து ஒரு பத்து நாள் வந்து நீங்க வெளியே காய போட்டுருங்க அத ஓகேங்களா அந்த முருங்கக்காய் வந்து வெடிஞ்சிடு மூணா வெடியு
ஓகே
அதுக்குள்ள ஒரு வெதைங்க வரு பாத்தீங்ளா பார்த்திருக்கீங்களா அத அந்த வெதைய எடுத் அத நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க ஒரு எடத்துல சேகரிச்சு வச்சுடுங்க அத என்ன பண்றீங்க ஒரு தொட்டி மாரி எடத்த மண்ணு நெரப்பி நல்ல மணல் நல்ல மணல்னா வீடு கட்டற மணல் இல்ல மண்ணு கல் மண்ணோ செங்க அந்த மண்ணு அதுக்கேத்த மாரி அந்த மண்ண போட்டுட்டு
ம்
நீங்க அத வந்து பொதச்சிட்டுங்க ஒரு கைய ஒரு விரல் அளவு பொதச்சா போது அத பொதச்சுட்டு நீங்க அப்டியே விட்டுருங்க தண்ணி கூட ஊத்தணுனு அவசியம் கடையாது
ஆ
ஒரு பத்து நாள் கழிச்சு அது துளுர் விடு துளுர் விடு அத துளுர் விடும்போது அத ஒரு குறிப் பிட்ட மரம் வந்து ரொம்ப பெருசாலா அது நம்ப தொட்டியில வைக்கிறதுனால அதுக்கேத் அந்த மாற அது வேறு ஊன்றிடு புரிதுங்ளா நம்ம நெலத்தல நேரடியா வெக்கிற வேருக்கு நம்ம இப்ப செட்டில வெக்கிற வேருக்கு வந்து வி த்தியாசோ இருக்கு இப்ப வேறு இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குதா அது பரவுதுனா அதுக்கேத்த மாரி நா அதுவு வளர ஆரம்பிக்கு ரொம்ப அதிகமால்லா ரொம்ப பெரிய அளவிலயோ இல்ல சின்னதெல்லா வளராது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அழகாவே வளரு அப்றோ கொஞ்ச நேரத்திலயே வந்து எலைகள் விட ஆரம்பிக்கு இப்ப சீக்கிரோ யா அதிகமான அடுத்த பயிர்களெல்லா ஒப்பிடும்போது இந்த முருங்கக்கீர பயிர் வந்து ரொம்ப எளிமையான மொற ரொம்ப சீக்கிரமாவு அது மொளச்சிடு மொளச்சிடு அழகா வளந்து வளந்துரு அது வளந்து முடிச்சுட்டு அழகா அதுக்கு ஒரு என்ன ஒண்ணு ஒன்னியா நீங்க வந்து ஆறு மாசத்தலே
ஆமா
ஆறு மாசத்துல நல்லா ஒரு குறிப்பிட்ட அழவா அழகா வளந்துரு ஒரு வருஷோ நீங்க திரும்பறதுக்கு முன்னாடி காய் விட ஆரம்பிச்சிடு அவ்ளதா நீங்க அதா அறுக்க மறுபடியு அந்த சீசனுக்கு ஏத்த மாரி வருஷ் த்த வருஷோ வருஷோ அண்ணா ஒன்னு முருங்கக்கீர பொறுத்த வரையு நீங்க மொனய வந்து அ வெட்டி வெட்டி விடணு நீங்க வெட்ட வெட்டதான் வந்து வெட்ட வெட்டதான் வ ந்து அழகா வளரு அது
துளிரு ஆ ஓகே
ஆமா அது அது வந்து வளர ஆரம்பிக்கு அ வளர ஆரம்பிக்குமே அதுதா
ம் ம்
நீங்க வேணா அத ட்ரை பண்ணுங்க இன்னொன்னு ஒன்னு தக்காளி ரொம்ப அருமையான ஒரு இது தக்காளி கண்டிப்பா போடுங்க இப்போ இருக்கிற தக்காளில்ல வந்து கெமிக்கல் இல்லாத தக்காளி எல்லாங் கெடையாது ஒரே செடில நூறு க நூறு பழத்த வர வெக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லா பண்றாங்க அதனால நீங்க முடிஞ்ச வரையு வீட்லே வீட்லயே நீங்க அத தக்காளி கத்திரிக்கா வெண்டக்கா அ ஆ இந்த மாரி சின்ன சின்ன பயிர்கள்ல்லா நீங்க அவரக்கா கொடி போடுங்க பாகற்கா கொடி போடுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கொடி வந்து நம்மளே வ நம்ம வீட்லயே வந்து பண்ணி விட்டுரலா இதெல்லா வந்து ரொம்ப எளிமையான ம ஆமா நேச்சுரலா சாப்பில்லா எந்த ஒரு வேதியல் பொருளு அதுல கெடயாது கெமிக்கலாதுன்றதே கெடையாது ஆமா நம்மளே அது செய்றது தென்ன ஒரு முடிஞ்சவர நல்லா ஒரு திருப்தியான ஒரு நெலமைதா அது
ம்
ம் ம்
சூப்பர் சூப்பர் சூ இப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையு ட்ரை பண்ற இல்ல ப்ளான் பண்ணிருக்கோ நாங்க மாடி தோட்டோ நீங்க சொல்ற மாரி அது ட்ரை பண்லா
மாடி தோட்டோ செய்ங்க மத்தவங்களுக்கு சொ செய மத்தவங் க்க சொல்லுங்க சொல்லி அவுங்ள செய்ய தூண்டுங்க இதெல்லா ஒரு அடுத்த ப ஜென்ரேஷன்க்கு வந்து இதெல்லா வந்து அவுங்க பாரம்பரியமா நிலம் வாங்கி அவுங்க செய்வாங்களன்றது ஒரு கேள்விக்குறிதா இதே வந்து தொடர்ந்து ஒரு பராமரிக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு கெடைக்குது ஆரோக்கியமா வாழ்றதுக் க்கான ஒரு நிலைமையு நம்ம கொண்டு போறதுக்கான ஒரு ஒரு அங்கீகாரமு கெடைக் கிது இதுல அதனால நீங்க வந்து நீங்க ஒருத்தர் மட்டு செய்யாம மத்த மத்தவங்க செய்ய சொல்றது வந்து ரொம்ப நல்ல விஷய தா இது செய்ங்க கண்டிப்பா செய்ங்க அந்த பயிர்ங்கள் கண்டிப்பா வரு நல்ல பயிர்களாவே வரு இதுல சீக்கிர வளர்ற பயிர் வந்து கத்திரிக்காப்பா அழகா கத்திரிக்கா ஆமா நல்லாருக்கு அந்த கத்திரிக்காய சின்ன சின்ன கத்திக்காயல எண்ண கத்திரிக்கா செய்யறதுக்ல்லா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அந்த கத்திரிக்கா செய்யலா வெண்டைக்கா வந்து சீக்கிரம் முளைக்கு வெண்டைக்காவு சீக்கிரம் முளைக்கு எல்லாமே இப்ப வந் ந்து இந்த உழவர் சந்தைல காலைல எடுத்துட்டு வந்து இந்த மக்காச்சோளத்துல இருந்து போடுறாங்க பாருங்க எல்லாமே காய்ந்த விறகா விதைங்களா எட்டுன்னு வந்து வைக்கிறாங்க பூசணிக்கா கொடிங்க போடுங்க அழகா வளருது எல்லாமே செய்யுங்க பாவற்
எனக்கு நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒரு இ
ஆமா இப்ப நானு வந்து கா ஒரு காலகட்டத்துல எனக்கு செய்ல ஆனா ஒரு எட ஒதுக்கி எங்க வீட்டுக்காரு ஒரு செடி கொடங்ளு க்காக ஒரு எடமே ஒதுக்குனாரு பாருங்க ஒரு வீடே இடிச்சுட்டு ஆமா இன்னைக்கி வந்து காலையில எழுந்த உன்னே எனக்கு சி நெல்லிக்கா கெடைக்குது நல்ல சாப்றே எனக்கு ஒரு விட்டமீன் சி கெடைக்குது காலைல மாதுளம் பழம் ஒண்ணு எடுத்து சாப்பறே நானு ஆமா மாதுளம் பழம் சாப்பறே கொய்யா கனி கெடைக்குது அது சாப்டுறே அப்ப என்ன வெளிய தேடி போணுன்னு அவசியமே கெடையாது எனக்கு வீட்டுக்குள்ளயே கெடச் ச்சுருது நா அத பயன்படுத்திக்கிறதுனா ல என்னோட உடம்பு நெலைமையு ஓ நல்லா இருக்குது இப்ப நம்ம மட்டு நல்லா இருக்க கூடாதுல்ல எல்லாருமே நல்லா இருக்கணு இல்லையா அதுக்காக வந்து மாடி தோட்டன்றது வந்து கடவுளாட ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல விஷ்ய அது அழகான விஷ்ய அது கொண்டு வர இதுல வந்து மனுஷனுக்கு வந்து நெறைய பங்கு இருக்கு அது கொண்டு வரணு கண்டிப்பா கொண்டு வரணு எட மாடி தோட்டன் இல்லப்பா கீழேவே ஒரு சின்ன எடந்தா குடோ ஒரு சின்ன எட நம்ளுக்கு வாசல்ல கூட சின்ன எட இருக்கு வாசல்ல கூட போட்லாம்ப்பா வாசல்ல கூட ஒரு நாலு தொட்டி வந்து போட்டு வச்சுட்டாவோ இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோ இல்லைங்ளா தண்ணி கேன் கெடைக்கு அது முடிஞ்சுட்டு பிறகு அந்த கேன்ல சப்போஸ் ஓட்ட ஆயிடுச்சுன்னா அது நம்ம வெளியதா போவ தண்ணியு நிக்காது அதுல அத வந்து என்ன பண்லா கட் பண்ணிட்லா கட் பண்ணிட்டு மண்ண நிரப்பிட்டு அதுலயே செய்லா
ம்
அதுலயே செய்யல நா ஒரு தோழிகிட்ட சொன்னதுனால அவுங்க செஞ்சிருக்காங்க அத் நல்ல ரிஜல்ட்டு வந்துருக்குது வந்து காய அவுங் வீட்டுக்கு போய்ட்டு நா பாத்துட்டூ வந்தே அவ்ளோ
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் கண்டிப்பாப்பா நானு செஞ்சேன்னா எனக்கு வந்து பா பாத்துட்டு போங்க எப்டி இருக் இன்னு கொஞ்சொ சொல்லுங்க
ஆமா கண்டிப்பா பயிருகள்லா கெடைக்கு க்கெல்லா நீங்க அ கவலையேப்படாதீங்க எல்லா உழவர் சந்தைலயு கண்டிப்பா கெடைக்குது
கெடைக்குது செரி செரி செரி நா ஃபர்ஸ்ட்டு இந்த முருங்கைக்கீர தா ரொம்ப மெயினு அது நா ட்ரை
ஆமா கீரைங்க போடுங்க காய்கள் போடுங்க நம்ம கறிகள் சாப் சாப்புட்றத விட மாமிசம் சாப்புட்றத விட இந்த பத் ச்சையான காய்கறிகள் நம்ம சாப்டும் போது நேரடியா கெடைக்குது நம்ளுக்கு கந்தோட உணவோட இது வந்து அதனால வந்து இது அது அதிகரிச்சுட்டு அது கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயொ ஒடம்பு ஆரோக்கியமா வச்சுக்லா நன்றி தோழி நன்றி தோழி நன்றி தோழி ஆ ஆ சரி தோழி ஆ
ஆ தேங்க்யூ